க்ரமுங்க
ஆ சொல்லுங்க வணக்கம் வணக்கம் எப்டி இருக்கீங்க
எங்க பெல்லடிக்கற சத்தோ கேக்குதுங்க சவுண்டு
நல்ல நல்லது நல்லது நல்லதுங்க அப்றோ நீங்க வீட்ல இல்ல வீட்ல எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்கங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கறாங்க உங்க வீட்லங்க
நல்லாருக்காங்க எப்டி இருக்கீங்க அப்றோ ஆ என்ன இப்போ மதியொ சாப்டீங்க மதிய உணவு என்ன சாப்டீங்க காலை உணவு என்ன சாப்டீங்க
உங்ளுக்கு ஏதாது சம்மல் தெரியுமா அது இருந்தா எங்ளுக் சொல்லுங்க எதுவா இருந்தாலு இன்னிக் கொஞ்சோ நீங் பண்ணுங்க
பிரியாணி பத் தி சொல்ட்டுமா
ஆ கண்டிப்பா சொல்லுங்க
இப்போ வந்து ஒரு அஞ்சு பேருக்கு பிரியாணி செய்யரோ
ஆ
ஆ நம்ப ஒரு டிரம்மே எத்துக்லா
ஆ செரிங்க நல்லது
அது எண்ண கூட நெய் ஊத்திட்டு எண்ணெயு நெய்யு ஒன்னாவே விட்டு அதுக்கப்றோ வந்து கூட ஆ பட்டோ லவங்கோ ஆ ஏலக்கா
ஆ நல்லது
அப்பறமா அது கூட முந்திரி பாதாம் கூட சேத்துக்கலாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க
அது கூட சேத்துட்டு கொஞ்ச நேரோ நல்லா வதக்கிட்டு
ம்
அதுகப்றமா நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து வங்காயோ போடணு
ஆ
வங்காயோ போட்டுட்டு அது நல்லா வதக்கிட்டே இருக்கணு அத வந்து நம்ப அப்டியே விட்ர கூடாது கருக விட்ர கூடாது அது நல்லா அப்டியே நல்லா வந்து ப்ரவுன் கலர்ல வரா மேரி நம்ப அது வரியு வதக்கிட்டே இருக்கணு
கண்டிப்பா கண்டிப்பாங்க
அடுத்துது அதுக்கப்மா நம்ம வந்து தக்காளி போட்ணு தக்காளி போட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டே நல்ல ஆ வதக்கிட்டே இருக்கணு அதுக்கப்பறமா நெக்ஸ்ட்டு உ அம் ஆ தக்காளியா அதுக்கப்றமா நம்ப வந்து இது போட போறோ ஆ கொஞ்சோ கொத்தமல்லி கொஞ்சோ மல்லி மல்லியேல போட்டு நல்லா வதக்கிட்டேழுகிட்டு அதுக்கப்பறமா நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குல
ஆமாங்க ஆமாங்க
ஆ ஆ நெக்ஸ்ட் அது போட்றோ அது போட்டு அந்த இஞ்சி பூ பூண்டு பேஸ்ட் நம்ம வதகாமவிட்டா அது
ஏங்க எனக்கு ஒரு சின்ன டவுண்டுகங்க நீங்க சொல்றதுல கொஞ்சோ டவுட்டு நீங்க சொல்ற பிரியாணி அரிசியப் இப்ப வந்து சாப்புன்னு சொ சொல்றீங்களா சாப்ட கூடாதுன்னு செய்ரீங்களா
ஏங்க இதுவரையு நா செஞ்சு சாப்ட்டு மகிழ்ச்சி அடஞ்சிருக்காங்க
நீங்க மட்டு நீங்க மட்டுதா சாப்ட்டீங்களா இல்லனா வேற யாராவது
இப்போ ‌எங்க எங்க வீட்லருக்கறவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸு எங்க சு வீட்ல இருக்கறவங்க அந்த மாரிலா நல்லா நல்லா எல்லாரு நல்லா சாப்ட்ருக்காங்க
உங்க வீட்டு சுத்தினா ஓகே ஓகே புரிஞ்சுதுங்க புரிஞ்சுதுங்க நன்றி நன்றி நன்றி ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்டின்
ஒரு சில பேர்லா வயிற ஏறிவாங்க இவ ரொம்ப அழகா செய்றா
அப்டிங்களா வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூ இப்ப நல்ல நல்ல நல்ல நல்ல ஓ மகிழ்ச்சு மகிழ்ச்சு மகிழ்ச்சு மிக்க மகிழ்ச்சு மிக்க மகிழ்ச்சுங்க நல்ல
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டமா அத நல்லா வதக்கிட்டே இருக்கணு அது நல்லா அந்து ஒரு நம் நம்ளுக்கு அந்த ஒரு ஸ்மெல்லு வந்து இழுக்கு ஓ அதுவரையு நம்ம வதக்கிட்டே இருக்கனு அதுக்கு அப்பறமா நல்லா ஃப்ரெஷான ட்ரையான அதுக்கு அப்பறமா நல்லா கழுவிட்டு அத நல்லா தண்ணிலா எடுத்துட்டு அதுக்கப்மா சிக்கன் போடனு
ஆ கண்டிப்பா கண்டிப்பாங்க
அந்த சிக்கன நல்லா மொத்தமு அப்டியே நல்லா கிண்டிட்டே இருக்கணு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
அது கிண்டிட்டே இருக்கணு அது கொஞ்சோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிண்டிட்டே இருக்கனு அதுக்கப்பறோமா நம்ப வந்து அ கொஞ்சம் ஆ உ இதுவே கொஞ்ச லைட்டா உப்பு ஒரு கையளவு உப்பு அதுக்கு அப்பறமா மொளகாத்து குள்ளயே அதுக்கப்றமா கொஞ்சோ பிரியாணி மசாலா கொஞ்சோ ச் சிக்கன் மசாலா அதுக்கப்மா கொஞ்சோ மெளகு கொஞ்சோ சீஆ கொஞ்சோ மெளகு தூளு அதுகப்மா போட்டு நல்லா கிண்டிட்டு டே இருக்கனு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷோ நல்லா கிண்டிட்டே இருக்கனு அதுக்கப்பறமா இப்போ ஒரு கிலோ ஒரு தா ஒரு ஆ ஒ ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி கே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தணு
அப்டிங்களா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க
ஒரு கிலோக்கு எவ்ளோ ஊத்தனுனா ஒரு ஒரு சொம்பு ஒரு சொம்புனா எப்டியு ஆ ஒரு அதுல ஒரு என்ன ரெண்டு மூணு சொம்பு ஊத்துற மாரி அந்த ஒரு பெரிய சொம்பு சொல்ற நானு
அப்டிங்ளா கண்டிப்பா கண்டிப்பாங்க
தண்ணி ஒரு அதுதா நம்ப ஒரு கிலோக்கு ஒரு ஒன்றர லிட்ரு தண்ணி அந்தமாரி ஊத்தணு ஒன்ற லிட்ரு ஒன்னே முக்கா லிட்ரு தண்ணி ஊத்தணு அந்த லிட்ரு கணக்ல சொல்ற அதிகமா ஊத் திட்டு நல்லா களறிட்டு நல்லா அதுக்கப்றோமா நல்லா களறிட்டே இருக்கணு அதுக்கப்பறமா ஒரு அர வேக்காடு சாபாடு இருக்குல அதுவரையு அது வந் அதுவரையு நம்ப பாத்துட்டு அதுக்கப்பறமா அந்த அர அர வேக்காடு சாபாடு போட்டு
என்னன்னா நம்ம இஞ்சு பூண்டு பேஸ்லா போட்டு அடுத்து என்ன பண்ணாங்க
அது அதுக்கு அப்பறமா தாங்க நம்ப சிக்கன் போடணு
ஓகே ஓகே ஓகே இது மட்டும்யின்றி இப்ப வேற ஏதாவது அதுக்குள்ள ப்ளஸ்சு ஏத்துஆட் பண்ணணுமா இல்ல எப்டிங்க
ஆ அ அதுக்கப்றமா அதுதா சொல்ற பாருங்க அதுக்கப்றமா கொஞ்ஜோ மல்லித்தூளு புதினா
ஓகே ஓகே ஆகையால நம்ப என்னன்னா நம்ப வந்து ஆ இஞ்சி பூண்டு பேஸ்டு நம்ப போட்டுட்டு அதுக்கப்றமா நம்ப சிக்கன் கறிய நம்ப போட்டு அதுல கொட்டி விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தமென்னா அ இறுதியாக நமக்கு மே சாப்பாடு வைத்து கொட்டணு அப்டி என்ன பண்ணிங்
ஆமா ஆமா அதுக்கப்றமா நம்ப அரவேக்காடு சாபாடு போட் ட்டு ஒரு அது கொஞ்ஜோ நல்லா கிண்டிட்டு அதுக்கப்றமா நம்ப
மேலு மேலு நம்ப கிண்டிக்கிட்டே இருக்கணுமாங்க
மேல மேலுல கிண்டக்கூடாதுங்க அரிசி சி ஒடைய கூடாது நம்ப சாப்பாடு போட்ட ஒடனே சும்மா லைட்டா களறி விட்டு அதுக்கப்றமா டிரம்மு போட்டு ஒரு பத்து நிம்ஷோ மூடி விட்டு
கண்டிப்பா கண்டிப்பாங்க
அதுக்கப்றமா நல்லா ஒரு ஒரு எப்டி சொல்றது ஒரு ஒரு பத்து நிம்ஷோ நல்ல அப்டி விட்டு அதுக்கப்றமா டிரம்ம கீழ எறக்கி விட்டு ஒரு சுடு தண்ணிலு அப்டி இல்லனா அந்த நம்ப அடுப்புல செஞ்ச அந்த கறி அது எடுத்து மேல போடணு இப்போ நீங்க கேஸ்ல செஞ்சீங்னா நல்லா சுட தண்ணிய எஏத்து போயிட்டு அந்த டிரம்மு மேல வச்சிட்டு ஒரு பத்து நிம்ஷோ அப்டே விட்டீங்ன்னா அந்த உள்ள இருக்குற தண்ணில அப்டியே அப்சர்வ் பண்று மேல அப்டே வெளி ஈர்த்துக்கு அந்த டிரம்மு மேல அதுக்கப்றமா நீங்க அதுக்கப்றமா நீங்க பிரியாணி செஞ்சி அத பிரியாணி செஞ்சி முடிச்சிட்டோ அதுக்கப்றமா சாப்டலா அது கூட தயிர் பச்சடி அதுக்கப்றமா கத்திரிக்கா பஜ்ஜி அதுக்கப்றமா ஏதாச்சு ஒரு ஸ்வீட்டு கடையில வாங்கிட்டு
தே வியு நம்ம மேலு மேலு நம்ம
ஆமா ஆட் பண்ணிக்கலா இப்போ நீங்க எதுக்கு அதுக்கப்றமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைய் கூட நீங்க மேக் பண்ணிக்லா ரெடி பண்ணிக்லா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நல்லது நல்லது நல்ல விஷயங்க நல்ல விஷயோ
அருமியா சிக்கன் பிரியாணி சாப்பலா நல்லா சுவியோட நல்லா மொ நா மாறு நல்லா அருமியாருக்கு நம்ப நம்ப ஸ்டைலே வேற மாரிருக்கு சிக்கன் பிரியாணி ஸ்டைலு
அப்டிங்ளா அப்டிங்ளா நல்ல நல்ல நல்ல விஷ்யங்க நல்ல விஷ்யங்க நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ
நல்லதுங்க
நல்லது நல்லது நல்லது நல்லது நல்ல விஷ்யங்க பரவால்லங்க நீங்க வந்து இந்த விஷ்யத்த நீங்க வந்து யாரு கிட்டருந்து கத்து கிட்டீங்க இந்த அதாவுது நீங்க இந்த பிரியாணோ செய்ணுனு நீங்க எதனால நீங்க வந்து ஒரு உற்சாகத்துல நீங்க
இப்டி தாங்க சொல்லி குடுத்துது இப்டிலா போட்டா இப்டி செயணு இப்ப எனக்கு எதாச்சு ஒரு டவுடுன்னா நா அத அவங்கிட்ட கேப்பே அவே எனக்கு சொல்லுவா எனக்கு அவ ஒரு ஃப்ரெண்டு மாரி
நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ நல்லது நல்லது நல்லது இல்ல நீங்க இத ஆர்வத் இத்துடன் இருக்கிறதுக்கு எதனால உங்களுக்கு என்ன காரணோ இல்ல நீங்க எதாச்சு காலேஜ் படிக்கிறப்போ நீங்க இல்ல நாங்க நீங்க காலேஜ் படிக்கிறீங்க காலேஜ் இப்ப படிக்கிறீங்க அங்கே எதாச்சு ரூம் எடுத்து வெச்சிருக்கீங்ளா அங்க
இல்லல்ல அதெல்லா எதுமே கெடையாது வீட்லதா வீட்ல இருந்துதா காலேஜ் போறே
கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விஷ்யோ நல்லது நீங்க இப்ப வீட்ல இருக்கீங்க ஆ நீங்க வீட்ல இருக் சமச்சு குடுத்தா நீங்க சாப்பட்லான் இழுக்கலால்ல பட் ஏ நீங்க வந்து நா வந்து கத் துக்கணுன்ட்டு அப்டி போயிட்டு நீங்க கத்துக்கிட்டு நீங்க செய்ணுனு உங்களுக்கு எதற்காக ஆர்வோ வந்து து எதனால உங்களுக்கு ஆர்வோ வந்துது இல்ல நீங்க ஒரு கட போடணு இல்ல நீங்க எதிர்காலத் தில நீ இல்லங்க இருங்க நீங்க எதிர்காலத் இல்ல நீங்க எதிர்காலத்துல நீங்க வந்து ஆ ஒரு கட நம்ம ஒண்ணு போடணு அதுக்கு நம்ம ஒரு மாஸ்ட்ரா போகணுன்ட்டு நீங்க வந்து இந்த வேலய
நம்ப மாஸ்ட்ரா போ மாட்டங்க இப்ப நா ஒரு மாஸ்ட்ரா போட்டு வேல செய் வெச்சிருவே
அப்டிங்ளா நீங்களே வேற ஆ அப்டிங்ளா நல்ல நல்ல நல்ல நல்லது நல்லது நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ நல்லது நல்ல நல்லதுங்க நல்லது நல்லது
அது எப்டி சொல்றது பா அது வந்து ஒரு அருமையான ஒரு விஷ்யோ
நல்லது நல்ல நல்லது நல்லதுங்க ரொம்ப நல்லதுங்க நீங்க சொல்ற அப்பய எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு நம்மளு செய்ணுன்ட்டு நீங்க உங்க கூட உரையாடுன்துல எனக்கு ஒரு சில வார்த்தைகள்லா எனக்கு
டி உங்களுக்கு எதாச்சி உங்களுக்கு ஏதாச்சி பிரியாணி செய்றப்போ எதாச்சு அ எதாச்சு ஒரு இது ஒன்னு மறந்துட்டீங்க உங்களுக் எதோ எப்பிடி பிரியாணி செய்ணுன் தெர்ல இப்ப செய்ற டைம்ல எதாச்சு உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு போன் பண்ணுங்க நா உங்களுக்கு சொல்லி இந்த மாரி சொல்றே இந்த மாரி செஞ்சா நல்லா இருக்கு
அப்டிங்ளா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உங்கள தாங்க நா வந்து தொடர்பு கொண்டு எனக்கான என்ன அ தேவையோ அது நீங்க உங்களால முடிந்த உங்க ரிசல்ட்ல நீங்க எப்டி பண்றீங்ளோ உங்க டெய்ல பண்ணி அத நா சாப் து உங்ககிட்டருந்து கத்துக்கணு ஒரு பேரு நிலைக்கிற மாரி உங்க பேர் நிலைக்கற மாரி நா செஞ்சு நா சாப்ட்டு உங்களுக்காக நன் நன்றிய நா மனமாந்து தெரிவிப்பங்க அது இது என்னோட கடமைங்க கண்டிப்பாங்க
சு உருக்கி நா உங்ககிட்ட பேஸ்னது எனக்கு ரொம்ப நன்றிங்க ஏனா நீங்க அப் பிடி அழகா ஒரு அ பேசற விதமா இருக்கட்டு நீங்க சொல்ற ஒரு ஒரு சொல்லா இருக்கட்டு அப்பிடியே நல்ல பேச்சு நல்ல இது நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்க வர்ணுங்க
நீங்க வந்து இப்போ எங்கிட்ட வந்து இதயமே கனிந்த நன்றி உங்களுக்கு நா தெரிவிக்கிறே ஆ உளமார்ந்த நன்றி நா உங்களுக் தெரிவிக்கிறே மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறே நன்றியை தெரிவித்து கொள்ளுகிறேனுக்கிற உங்களு க் வந்து எப்பிடி நன்றிய சொல்லுகிறேன் மிக்க மிக்க நன்றிங்க உங்க கூட நா பேஸ்னது இந்த கருத்துக்கள நீங்க இந்த சில கருத் துக்கள எங்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்க பாத்தியா அதுக்கு நன்றி எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு அவ்ளோ ஆனந்த கண்ணீரு விட்றங்க பரவால்லங்க உங்